ஆஹ் கேக்குதுங்கமா
சேரி ஏன் தம்பியும் ஹோட்டல் மேனேஜ் மெண்டு தான் முடிச்சாமா
ஓ
அஹ் அவன் அது முடிச்சதுக்கு அப்புறமா சும்மா இப்போ வந்து அதுக்குமே இன்டர்ன்ஷிப்காக பெரிய பெரிய ஹோட்டல்ல பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிடுவாங்க ஆ அந்த கடைசி வருஷம் அப்ப வந்து என்ன பண்ணா ஒரு ரெண்டு அவனுக்கு என்ன சொல்ற ரொம்ப கோபக்காரமா அந்த கோபத்துல என்ன பண்ணுறோன்னே தெரியாது அவன் சின்ன வயசலருந்தே அந்தளவுக்கு கோபக்காரனாக இருந்தான் அவன் ஹோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்த போதும் சரி அங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது அதுக்கப்புறமா க சொல்லுவான் நான் அவங்கள அடிச்சிட்டு வந்தன்
ஐயையோ
அதெல்லாம் உதவி நானும் என் தங்கச்சியும் ரொம்ப இப்போ யாருக்காவது ஏதாதுனாலும் ஐயோ அவுங்க அவுங்க பிளேஸ்ல அவுங்க இடத்துல நாங்க யோசிப்போம் ஆனா என் தம்பி அப்டி கிடையாது ஆஹ் அதான் அப்டி எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்பா வந்து இந்த யூரியா கடை தான் வச்சிருந்தாங்க அப்பாவும்
உஹ்ம்
அப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து வந்து கடையில் உக்காந்துட்டு பிஸ்னஸ் பாரு அப்டின்னு சொல்ற மாரி சும்மா இப் இப்போ லீவுக்கு அப்படி வந்தா அவன் வந்து பணத்த பார்த்த உடனே படிப்புக்கு போகவே இல்ல படி படிப்பு முடிச்சட்டான் ஆனா வெளியில வேலைக்கு போகல நான் இதே பிஸ்னஸே கண்டினியூ பண்ணிட்டான்
இந்த சொல்லுவாங்கள ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா வேலைக்கு அனுப்பாதீங்க பணத்த பாத்துருச்சுன்னா
அந்த மாரி தான் ஆயிடுச்சுமா அவன் அந்த மாரிதான் ஆயிட்டான் இப்போ அவன் அவன் வேற ஒரு ரெண்டு பேர சேர்த்தாங்க அவங்க வந்து வெளிநாட்டுல குக்கா இருக்காங்க
ஓ
இந்த தரதெல்லா இது போல என்ன சொல்ற ஆவ
நானும்
இந்த மாரி இங்கேயே இருந்து எத் எது செஞ்சாலுமே ஒருப்படாம போய்ட்டம்மா
ம் இவன நான் எவ்ளவோ சொன்னே அவங்க பேச்சல்லாம் கே கவர மின்னயே கேட்டன் ட்ரி பிள் இ போட்டாங்க அப்புறம் பி இ போட்டாங்க தயவு செஞ்சு நீ கிளம்பி போயிட்டு அந்த சைடு நான் செலவு பாத்துக்கறேன் ஆஹ்ஹா செரி சரினா
ஹோட்டல் மேனஜ்மெண்ட் நெனை
எங்க வீட்ல ஒத்துக்கல அப்பா வக்கீல் கிட்ட வேல செஞ்சாங்க அதனால ம்ம் என்னானு தெரியல எங்க அம்மாவு ஒத்துக்கல எங்க அப்பாவு ஒத்து க்குல அவேன் கேக்கலன்னு சொல்லிட்டு எங்க சித்தி எங்க அம்மாவோடா ஆஹ் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து மண்டைய கலுவ உட்டுருவாங்க அப்புறோ அது சே பேச்ச கேக்கறதுக்கு பேச சாம அங்கேயே போயிரன்ட்டு மறுபடியு படிக்க போயிட்டா எடைல நா படிக்க போல நிறுத்துனா அப்புறோ மறுபடியு அது பேச்ச எங்க சித்தி பேச்ச கேக்காம முடியாம தாங்க முடியாம போயிட்டா
ஐயோ இல்ல அவன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல் எங்க அப்பா அப்பாவு எங்க அம்மாவு வந்து எல்லாத்துலேயுமே சுதந்திரோ குடுத்தாங்க எங்களுக்கு உங்க இஷ்டம் ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணது அது தா ஒரு இது தவிர மத்தபடி படுப்பு விஷயத்துல வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்களா எது நம்ம எது டிசைட் பண்றோமோ அது தா அவுங்க சொல்லுவாங்க
ஓ
அந்த இப்ப எ தங்கச்சியு அப்டி தா நா வேணா பை இங்க வந்து ஆந்திரால எப்டினா ஆ மேத்ஸ் தனியா இருக்கு மேத்ஸ் குரூப் தனியா இருக்கு சயின்ஸ் குரூப் தனியா இருக்கு இப்ப தமில்நாடுல வந்து பிளஸ் டுல வந்து ரெண்டுமே சேந்து தா இருக்கு அதுக்கப்புறமா நீங்க எப்டி வேணாலு போலா மேத்ஸ் பயாலஜியு மேத்ஸ் கம்ப்யூட்ரு ஆ இங்க வந்து அப்டி கெடையாது மேத்ஸ்னா மேத்ஸ் தனியா இருக்கு பயால தனியா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு குரூப் ப்பு பயாலஜி அந்த மாரி அது ஒரு குரூப்பாருக்கு நா வ ந்து மேஸ் எடுத்தே எந்தங்கச்சிய நா அவ பைபிச்சி இருக்கும்போதே சொன்ன வேணாடி மேஸ் எடுத்துக்கோனு அவ என்ன பண்ணா டிகிரில பயோ டெக்னால ஜியோ அது எதோ படுச்சாமா சயின்ஸு இது தா எடு படுச்சா அதுக்கப்பறமா ஒடனே எம் பி ஏ சைடு னா இதுக்கு மொதல்ல ந்தே கரெக்ட்டா வந்துரு க்லால்லடி அப்டின் சொல்லிந்த இப்ப நா யாராது பைப்பீசி எடுக்குறாங்கனாலே நா வேணான் சொல்லுவே
நீங்க சொன்னீங்ளா எல்லாமே உங்க உங்க விருப்பொ கல்யா அது அப்டியே எங்க இதுல டே ஆப்போசிட் எல்லாமே அவிங்க விருப்பொ அந்த ஒரு முடிவு மட் டு நா எடுக்குறேன் எடுத்துட்டே
உங்கள்து லவ் மேரேஜாமா
ஆமா லவ் மேரேஜ் தா எங்க அக்காவு லவ் மேரேஜ் தா இல்ல கொஞ்ச வேற வேற கேஸ்ட்டு எனக்கு அப்டியே எனக்கு என்னன்னா யோ இவிங்க பாத்த கல்யாணம் பண்ணி வச்சா இவிங்கள மாரியே வந்து ட்டாங்கனா ஐய்யயோ அப்ப அந்த லைஃப் எப் அப் அப்டினு எனக்கு அந்த மாரி போயிருச்சு பயந்துட்டே ஏன்னா எனக்கு சின்ன வயசு சுலந்து அவனுக்கேதா எல்லாம் இதுவு ப்ரய எல்லா ப்ரயா டிவ் குடுத்தாங்க எனக்கு வக்கீலுக்கு படிக்கணுனு ஆச ஆனா அக்கான் சொன்னேன்ல அவிங்கள போயி எதோ சீட்டுக் கெடைக்காம சென்னை வரைக்கும் போய் எதோ லெட்டர்லா எழுதி குடுத்து அப்டிலா தங்கச்சி பொண்ணுக்கு அப்டி பண்ணாங்க எனக்கு பண்ல அதனால எனக்கு அது ஒரு கோவொ ஆயிடுச்சு நா இப்ப வரைக்கு சொல்லுவே நா கேட்டே எனக்கு வாங்கி குடுக்கல அவளுக்கு வாங்கி குடுத்தீங்க அப்ப அவள அவதா உங்களுக்கு முக்கியமா அந்த இதுல இருந்தெ ஒத்துக்கல நா சொல்லவே இல்ல ஆ அதுக்கப்றொ ஒத்துக்கிட்டாங்க நா எனக்கு அப்டியே ஒரு என்ன இப்புடியா எனக்கு அப்டியே அது என்ன நமக்கு புடிச்சதே பண்ணவுல்ல நாளைக்கு பாத்தாலும் இவிங்கரம் எனக்கு புடிக்குதான் என்னானு கேட்க மாட்டாங்க நாளைக்கு இவுங்க மாரி கேரக்டர் தானே கொணாந்து நிப்பாட்டுவாங்க அப்ப அந்த இடத்துல என்னால இதே மாரி எதுவும் பேசாம போயி அந்த இது இதாயி ச்சு அதுக்கப்புறம் எல்லாம் அவனுக் அவனுக்கே அவனுகேங்கும் போது அப்ப நான் எதுக்கு எனய எதுக்கு பெத்திங்க நான் எதுக்கு இங்க இருக்கேன் அஹ் அவ எல்லாம்
ஆனா இப்ப உங்களுக்கு கல்யாண ஆ அதுக்க அப்புறமா உங்களுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு கெடைக்குதா இல்லையா கெடைக்குதுல ஆமா அதான் ஆஹ் நான் அம்மா அப்பா கிட்ட கூட சொல் அவுங்களும் உங்கள ஸ்பெஷலா தான்
ஆஹ் இல்ல அவன்னா ஒரு இதா பாக்குறது அ உ ஆ எனக்குன்னா ஒரு மாரி பாக்குறது எனக்கு அது புடிக்கல ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி பண்றீங்க அப்னா அவன் பையன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு என் முன்னாடியே சொல்லு எனக்கு அது அப்டி வெறுப்பா இருக்கும் என்னா அவன்னா ஒரு இது நான ஆனா இருந்தாலுமே எனக்கு அவன் மேல பாசம் இருந்துச்சு அவனுக்கே மேல பாசம் இருந்துச்சு நான் லவ் பண்றது அண்ணனுக்குல தெரிஞ்சுது எல்லாம் பேஸ்னாங்க தெரியும் ஆனா வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் பாக்க எல்லாம் இது பண்ணாங்க நான் இந்த மாரி சொல்லும் போது எனக்கு தெரியாது அப்படின்டான் எனக்கு அது கொஞ்சம் ஏன்டா உனக்காக வீட்டவே எதிர்த்து நான் வேலைக்கு போறேன் எல்லாம் உனக்குன்னு பண்ணி நிக்கிறேன் நீ எனக்கு ஒன்னுன்னு வரும்போது நீ எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கற எனக்கு தெரியாதுன்னு கைவிரிக்கிறி அப்படின்னு எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு இப்ப அந்த இடத்துல நினைச்சன நா அவனுக்காக நா க ஸ்கூல் விட முடியாது அவன வேணா கவுர்மெண்ட் ஸ்கூல்போடுங்க அப்படின்னு நா எதாவது பன்னிருக்கலாம் எல்லாம் இதுபன்னிட்டு எல்லாம் உனக்கு இது பண்ணாங்க ஓகே ஆனா எனக்குன்னு வரும்போது விட்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு இருந்துச்சு சேர் அப்போ கல்யாணம் பண்ணா இதே மாதிரிதானே எனக்குன்னு எதுவும் அந்த இடத்துல பேச முடியாது எனக்கு எனக்கு ஆஹ் வீட்டுல ஒரு மாதிரி இருப்ப ஆஹ் வீட்டுல ஒரு மாரி இருப்பேன் காலேஜ்ல ஒரு மாரி இருப்பேன் ஸ்கூலுக்குன்னா இன்னோன்னு ஸ்கூலுக்கு போகவே விருப்பம் இல்ல அங்க மழ பெய்ஞ்சுதுன்னா அங்க நியூஸ் போட்டு பாக்குறாளு ஸ்கூல் லீவ் விடுறாங்களா அப்படின்னு காலேஜா லீவ் போன்னாஹா நா ஸ்கூல் காலேஜ் போய் கட்டு அடிச்சுட்டு கூட அப்படி இருந்துக்கன்னா ஆலம் அங்க மர டி கான்டின் சைடு கூடய் போய்உட்காந்துக்கறன் நா வீட்ல இருக்க அப்டின் அந்த மாரி இதாயிடுச்சு காலேஜ் எனக்கு ரொம்ப புடிச்சது
அஹ் ஆஹ் ஆஹ் சேர் சேரிங்க அதுன்னு உண்மதமா ஆனா கரோனா வந்து எங்குளுக் க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எஹா இல்ல வீட்டுல வந்து ஒரே குடும்பம் வீட்டோட இருந் இந்த மாரி இருந்ததா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற க்கு ஆஹ் இப்ப தனிய கல்யாண ஆவாதங்களுக்கு வேற கல்யாண ஆனவங்களுக்கு வந்து இப்போ அவுங்க காலையில போவாங்க மதிய சாப்பாட்டுக்கு வருவாங்க மறுபடியும் நைட் ட்டு வருவாங்க இந்த மாரி ஓடிட்டு இருந்த லைப் வுட்ல வந்து அவுங்க முழுநேரமு எங்கூட ஸ்பெண்ட் பண்றது வந்து அது எங்குளுக் ரொம்ப புடிக்
ம்
ஆஹ் சிலருக்கு சில மாரி
ஆஹ் பக்கத்துல நா அவிங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்டாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கீங்க நா டென்த்து படிக்கும் போதே இந்த பிள்ளையு யாருக்காவது புடுச்சு கல்யாணம் பண்ணி குடுத்துருணு எங்க வீட்டுல வந்து சொல்லி அதெல்லா கொஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறோம் நா டொல்த்து இன்னு ஒரு பதினாறு பதினேழு வயசிருக் க்கும் போதா எங்கு பையனுக்கு முப்பத்தி எத்துனையோ ஆச்சு ஏ அதும் பையனுக் கட்டி குடுக்கறீங்களான் கேட்டு அம் நா சொல்லிட்டே அப்பாவில்லா நா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்டின்டு ஒரே வார்த்தியா
அதா அதா அதென்னுமோ உண்மதாங்க ஏ அவுங்க வந்து கேக்குறாங்க ஆஹ் எ பையனுக்
உங்கப்பவாம் ஆமா உங்க பைய அப்பா தான் உங்க பைய வயிஸ் என்ன எ வயிஸ் என்ன அப்டிங்கும்போது அதுக்கா அவிங்க ஒரு கத சொல்லுவாங்க அவிங்க மாமியார் வந்து மூணு மாசத்துக்கு கை கொழ்ந்தியா இருக்கும்போது எங்க மாமுனார் பஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்
ஆஹ் ஹ ஆஹா
உத்து பாருங்க அஹா அதுக்கு நா என்ன பண்ண முடியு உங்கப் பொண்ணுக்கு அது மாரி பாத்து கல்யாணம் பண்ணி வெக்கு முடியு பண்ண வேண்டியதான உங்க மாம்னார் மாமியார் ரெண்டாவுது கல்யாணோ இவ்ளே ஏஜ் செரி டிஸ்டே ஆஹ் டிஸ்டன்ஸ்சு இது பண்ணும் போது அதுக்கு நா அதே மாரி எ லைஃப்ப இது பண்ண முடியுமா அப்டின்ட ஆதுனால என்ன பண்ணிட்டாங்க ம் உம் ஸ்சுக் காலேஜுக்கு ஸ்கூலுக்குலா நா போயிட்டு வரும்போது உங்க பிள்ளை யாருடையோ பேசுது நா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே அந்த மாரிலா பண்ண ஆரம்பிச்சுடாங்க அவிங்க பையன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்டிங்கவே நா சொல்லி சொல்லி பாத்தே எங்க வீட்ல ஏ பேச்ச எடு பல்லேய் மத்தவிங்க மேல தப்பாருந்தாலு அவிங்க பேச்சு கேப்பாங்க ஏன் பேச்சு கேக்க மாட்டாங்க அப்புறம் காலேஜ் போனே அப்புறோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷோ நல்லா போச்சு அதுக்கப்பபுறோ லவ் பண்ண ஆரம்பிச்சே அவ்ளோதா அவிங்க வந்து டிரைவரா இருந்தாங்க
ஹம் ஹம் உஹம் செரி செரிம்மா
ஆஹ் இப்போ வந்து இங்க ஃபிளையாஸ்ல டிரைவரா போயிட்ருக்காங்க
அப்டிங்ளா சேரி செரிங்மா உம் அ எந்த இதுவா இருந்தா ஒரு வேலன்னு ஒரு ஆம்பள செஞ்சாலே போதும்மா நம்பள நல்லா பாத் துக்குட்டா போது ஆஹ் வேற எது வு இல்ல இப்போ நீங்க சொல்ற மாரி அம்மா வீட்ல கெடை க்காத மரியாத நம்ளுக்கு குடுத்தாலே அதுவே போது இல்லயா நம்ளு
ஆமா எனக்கு அப்டியே வ ந்தவுனே எங்க வீட்லல்லா இதெல்லா பண்ணக் கூடாதுணாங்களா நீ பண்ணு எனக்கு ஒரு எனக்கு காலேஜ் போக டிரெஸ் எடுக்கணுன்னா கூட நீ எடு ரெடிமேடா எடு க்க முடியாது எடுத்து தச்சுக்கோ அப்டிம்பாங்க அவனுக்குன்னா அதுவு அதிகோ ட்ரஸ் ஸெல்லா வாங்கித் தர மாட்டாங்க அண்ணனுக்குனா அவ நாலு எடத்துக் கு போவா அவ பைய அப்டின்னு பண்ணுவாங்க எனக்கு நீ என்ன காலேஜ் போறீன்னா போ இல்ல வீட்ல கட வீட்டு வேலைய பாரு கல்யாணோ அப்டிம்பாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் உனக்கு வேணுங்கறத எடுத்துக் ப்போ எந்த டிரஸ் புடிச்சுக்கோ அத எடுத்துக்கோ உ இஷ்டத்துக்கு அந்த மாரிதா இப்போ இது
அதாம்மா அதம அதா சொல்றே ஒ ரு சிலருக்கு ரெண்டு லைஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்குக்கப் புறமானு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா கஷ் டமு பட்டிட்டோம்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம சந்தோஷமா இருப்போமா
ஆமா இந்த பணம் மட்டும்தா பிரச்சனையா இருக்கு
மா அதெல்லா ஒரு பிரச்சனையே கெடையாதுன்னு விட்ரணும்மா நம்ம சந்தோஷமா இருக்கோமா உம் அதுதா பாக்கணு
சந்தோஷமா இருந்தாலு பணம்தா ஃபஸ்ட் பிரச்சனையா வ ந்து நிக்கிதே என்ன பண்றது
உம் நீங்களு இப்ப பா பாப்பா ஸ்கூல் க்கு அந்த மாரி ஏதாவது டீச்சர் அந்த மாரி எ தாவது போலா இல்லையா
பண்ணனுங்மா பாப்பா ஸ்கூல் அனுப்பி விட்டுதா பண்ணணு
இல்ல இல்ல நான் சொல்றேன் இப்ப ஸ்கூலுக்கு போனதுக்க அப்பற இப்ப ஒரு ஸ்கூல்ல கூட நீங்க போய் வேலை பண்ணலாம்
ஆஹ் பண்ணலங்கமா ஆமா இருங்க நான் கால் பண்றேன் ஆஹ்